நல்லா இருக்கீங்களா? ஆ நல்லா இருக்கீங்களா? ஆ நல்லா இருக்கோங்க,
சேரிங்க்கா
ம்
என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நா இப்போ வேலைல்லா முடிச்சுட்டு ஃப்ரீயாதா இருக்கே
சேரி சேரிங்க்கா
ஃபுட் ரெசிபி பத்தி பேசலாமா ஆ சாப்ட்டாச்சு நீங்க
ஆ நானு சாப்ட்டாச்சு மதிய சாப்ட்ணுக்கா
ம் அப்டிங்களா சேரி ஓகே ஓகே
என்ன செஞ்சிங்க இன்னைக்கு
இன்னைக்கு வந்து பாத்தீங்கனா தக்காளி தக்காளி தொக்கு மாரி செஞ்சுட்டே
சேரி சேரிங்க்கா
ம் இப்போ எத பத்தி தக்காளி தொக்கு மட்டும்தா வெச்சிருக்கே இன்னு தொட்டுக்க எதுவு செய்யலா இனிமேல்தா போய் செய்யணு
செரி செரிங்ககா நா இன்னைக்கி சாத வச்சு கொத்தமல்லி தொவையல் அரைச்சு வாழ தண்டு பொரிச்சிருக்கேங்க்கா
ஓ அப்டிங்களா சேரி சேரி ம் வேற எனக்கு வந்து பாத்தீங்கனா பிரியாணி நல்லா சாப்பிடுவே சிக்கன் பிரியாணி மட் டன் பிரியாணி அந்த மாரி உங்களுக்கு
நா என்னுமே சாப்பிட மாட்டே அதனால எனக்கு எதுவு புடிக்காதுக்கா
நான்வெஜ் எது சாப்பிட மாட்
ஆ சாப்ட மாட்டே
ம், நா வ ந்து நான்வெஜ்தா எப்போதுமே நான்வெஜ் நறைய சாப்பிடுவே வெஜ்ஜ விட நான்வெஜ் தா ஃபுல்லாவே சாப்புட்றது
ஓ சேரி சேரிங்க்கா
ம்
ம்
எந்த ஐட்டம் நறைய சமைப்பீங்க வீட்ல வெஜ் சமைப்பீங்ளா நான்வெஜ் சமைப்பீங்ளா
நங்க வெஜ்தாங்க்கா செய் செய்வோ, அ பாப்பாவுக்கு மட்டு நான்வெஜ் எடுத்து சமைப்போ
ம், ம், ஓகே ஓகே
ஆ, உங்களுக்கு புடிச்ச ஃபுட் எது?
யாருக்கு எனக்கு புடிச்ச ஃபுட் கேக்குறீங்ளா
ஆ
எனக்கு வந்து அதா சொன்னனே பிரியாணி
இல்லல்ல அப்படி இல்ல அதுல என் வி இல்லாம இது வெஜ்ஜீல
வெஜ்ல வந்து பாத்தீங்கன்னா சாம்பார் சாப்டுவே சாம்பார் சாப்பாடு முடிக்கு ம் ஆமா அப்புறோ தக்காளி சாதம் அந்த மாரி இதெல்லா சாப்புடுவோ
ஆ ஃபிரைட் ரைஸ் மாரி
ஆ ஆமா ஃபிரைரைஸ் தா எக்ஃபிரை ரைஸ் தா ஆ முட்ட சாதம்னு சொல்லுவோல அதெல்லா சாப்புடுவோ
செரி செரி
ம் எந்த ரெசிபி அதிகமா சமைப்பிங்க வீட்ல இது இதுதா வந்து எங்க வீட்ல எல்லாருக்கு புடிக்கு நா சமச்சன்னா நல்லா இருக்குன் சொல்லுவாங்கள
ரச வைப்ப நல்லா ரச நா தா வப்பே எங்க போனாலுமே நா தா ரச வப்பே
ம் ரசோனா ஆ எப்டி நீங்க உங்க சை உங்க இதுலா செய்வீங்களா உங்க கைப்பக்கோன் இரு
ஆ ஏ கன் நா என்னப்ப இந்த மெளகு சீரக மெளகு ரசோ வப்பே தக்காளி ரசோ வப்பே
ம்
அப்பற புளி மட்டு கரைச்சி புளி ரசோ
ம் ம்
எந்த ரச வச்சாலு சாப்ட்டுக்குவாங்க நா ரசத்த வந்து என்னோட இதுக்கு தள்ளிடுவாங்க அதனாலா ரச மட்டு வப்பே ரச வச்சா எல்லாரு சாப்பிடுவாங்க
ம் ம் ரசோ அப்டின்னா மெளகு ஜீரகோ
ஆ மெளகு சீரக பூண்டு பச்ச மொளகா கொத்தமல்லி கருக புல போட்டு அடிச்சு தக்காளியு புளியு கரச்சி வச்சுட்டு
ம் ம்
வேக வச்சு கரச்சி வச்சிட்டு அத இறுத்து இறுத்துட்டு இத தாளிச்சு வுட்டுட்டு கொஞ்ச மல்லிப்பொடி மட்டு சேத் மல்லிப்பொடியு மஞ்ச பொடியு சேத்து ஆ அரைச்சு தூள் தூளு
தூளா மெளகு சீரகொ அந்த மாரி பகும் போதே அதுலா வந்து மல்லி பூண்டு எல்லாமே அரைச்சு நுணுக்கி போட்ருவீங்க
ஆ மல்லி வந்து கடசியா தா நா பொடி வந்து கலக்குவே
அ கொஞ்சோ அது நொரப்பத வரதுக்கு அப்புறமா நீங்க அந்த மல்லி வந்து கலக்குவீங்க
இல்லய காய பொடியு பொடுவோ ஆ காயப்பொடி போடு போட்டு கொத்தமல்லி போட்டு எரக்கிரோ
ம்
நீங்க எப்டி ரசோ வப்பிங்க
நானு அதேதா நா வந்து பாத்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து கடுகு இது எல்லா வச்சு தாளி போல கடுகு கருவப் ப்ல அதெல்லா போட்டு தாளிக்கிறதுக்கும் போதே வந்து என்ன பண்ணுவா அரச்சு வச்சத வந்து ஃபஸ்டு நல்லா இது பண்ணிப்ப வருத்துப்ப அரக்கிறோல மெளகு ஜீரகோ பூண்டு அ அந்த அ
த்க்குவீங்க
ஆமா வருத்து எடுத்துப்ப அ அரச்சிட்டு அதுக்கப் அப்றமா அந்த தாழிப்புலியே வந்து வருத்து எடுத்துப்ப ஓட் எல்லாத்தயு ஒரே இதா வந்து கலக் க்கமாட்ட தாழிச்சு போதே வந்து அத வறுத்துட்டு அது ஒரு மனமா இருக்கு நமக்கு சாப்ட போதுமே
ஆ ஆ
ததுக்கு அப்பறமா இந்த புளி கரச்சு வச்சிருக்கோ அப்றோ தக்காளி கரச்சு வச்சிருக்கோல அதுக்கப்பறமா அது வருத்ததுக்கு அப்றமா புளியு தக்காளியு போட்டு அதுல மஞ்சத்தூளு அப்றோ பெருங்காய தூளு அந்த மாரிலா எல்லாமே கலந்துட்டு அப்றோ அ மல்லித்தழ இருக்குல்ல மல்லி தழ புதுனாத்தழ அதெல்லா கொஞ்சொ கலந்துட்டு மேலலா துவி உட்ருவ அதுக்கப்றோ நொற கட்னோனே எறக்கிருவோ
எரக்கிருவிங்க செரி செரி
வேற என்ன ரெசிபிலா நல்லா சமைப்
மீன் கொழம்பு வெப்ப
மீன் கொழம்பு மீன் கொழம்பு எந்த மாதிரி வெப்பீங்க
மீன் கொழம்பு எந்த மாரி வப்பனா அது வெங்காயமு தக்காளியு நல்லா பச்சயா வந்து வெட்டி நல்லா வதக்கிட்டு
ம்
அத அரச்சு எடுத்துப்ப தேங்கா கொஞ்சோ சேப்ப அதுக்கப் வா அ எண்ண ஊத்தி க க வந்து கடுகுக்கு பதிலா வெந்தயோ போட்டுட்டு கருவேப்பில்ல போட்டு நல்லா தாழிச்சி உட்டுட்டு இத அரச்சல எடுத்து அதுல போட்டுட்டு கொஞ்சோ மொ மொளகா பொடியு கொஞ்சொ மல்லி பொடியு மட்டு போட்டு எறக்கிருவ மீன கு கொதி வரும்போது மீன போட்டு எரக்கிருவ
இந்தா ஒரே ஒரு நிமிஷோ இருங்க வேல வந்து ஒரே ஒரு இருங்க வர